உம்
ஹலோ சொல்லுடி கேக்குதா
ஆ கேக்குது உனக் கேக்குதா
ஆஹ் கேக்குது
இப்ப வந்து அலையன்ஸ் என்னன்னா ஃபாரின்ஸ் சொன்னாங்க
சேரி
துபாய் ஷட் டவுன் தா சொன்னாங்க வேற பி காம் முடிச்சிருக்காங்க
ஷட் டவுன்னா
த்ரீ மந்த்ஸ்கு வரும் ஆமா இப ஹஸ்பண்ட் ஒர்க் பண்றாங்கல்ல
ஆ சேரி சேரி சேரி
வேற இவுங்க ஒரே ஒரு பையன் அதுக்கப்புறம் கெடையாது ஆமா
உம்
அப்டி சொன்னாங்க இல்ல இனி பாக்கனுங்கள நெக்ஸ்ட் ப்ரொசீஜர் எல்லாம் நிறைய இருக்குல்லா
பா ஜாதகலாம் வாங்கி பாக்க போறீங்களா
ஆமா ஆமா எல்லாம் அனுப்பி குடுத்துடாங்க என்னோடது அனுப்பியிருப்பாங்கன் நெனைக்கிறே தெரில பாத்தாதான் வெயிட் பண்ணி பாப்போ
ஆஹ் வேற எதுவுமே அத பத்தி தெரிலையா என்ன எப்டிப்பட்ட குடும்பம்
ஆ டீட்டைல் தெரியு சொன்னாங்க அக்கா வாங்கிக்டாங்க
யாரு
அவுங்க வந்து நா விச ஆமா கலந்த படதுனே அதனால நம்ம வந்து விசாரிச்சிக்கலா அப்டின் சொல்லி அக்கா வாங்கியிருக்காங்க டீட்டெயில்
ஆ சேரி சேரி
அக்கா வந்து எனக்கு எல்ல அக்காவுக்கு எல்லா இடமும் ஓரளவு தெரியும்ல யாராவது இருப்பாங்கல்ல அதனாலா அவுங்களிட்ட வந்து டீட்டல்ஸ் வாங்கி நா எல்லாம் பாத்துக்கலாம் அப்படின் அக்கா வாங்கியிருக்காங்க அப்புறம் இங்க ஒருத்தவங்க ஒர்க் பண்ண வருவாங்கல்ல அக்கால்லாம்னு ஒருத்தவங்க
ஆமா
நாளைக்கி ஒன்னு கொண்டு வரேன்னு சொல்லிட்டு போய்ருக்காங்க ஆமா
ம் இதயே அது நீ சொல்றது கரெக்ட் தா உனக்கு ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி யாரு ஒண்ணு கொண்டு வர மாட்டீங்க வந்த உடர்ன ஒவ்வொருத்தரா எல்லா கொண்டு வந்துருவாங்க ஆமா எல்லாருக்கு மூக்கு வேத்துரு நா வச்சிருக்க சம்பந்தோ நீ வச்சிருக்க சம்பந்தோன்னு கொண்டு வந்துருவாங்க
அதுக்கப்புறோ என்ன சொன்னாங்கன்னா ஃபிஃப்டி தௌசண் சொல்லிருக்காங்க சேலரி சென்னைல ஒர்க் பண்றாங்க நா நாளைக்கி எல்லா கொண்டு வரே ஆமா
எதோ ஷாட்டவுன் சொன்ன ஓ அது
அது இது இதுவேற ஆ அப்போ இவ்ளோ நாளைக்கி நா கொண்டு வரன்னு சொல்லிருக் எதுவுமே இன்னு விசாரிக்கில டீட்டெயில்ஸ் எதுமே தெரியாது இப்பதிக்கி ரெண்டன இருக்கு ஒருத்தடவ டீட்டியல்ஸ் குடுப்பாங்க நம்ம விசா ரிச்சி நம்பளுக்கு செட் ஆகுது ஜாதகம்லா பாப்பாங்க எல்லா பாத்து செட் ஆகுறத பாப்பாங்க
ஆ செரி செரி நா இது போக இதுக்கு முன்னாடி நா அவுங்கட்ட ஓன்ட்ட ஒஜாதகத்த தனியா பாக்க வரே சொன்னே அது என்ன செய்ய போறாகளோ தெரிய்ல
பாப்பாங்க ஏன்னா அத்தைக்கி சொல்லணுல அதனால பாப்பாங்க
ம் நா திருப்பி திருப்பி சொன்னே அந்த ஜாதகத்த சேத்து சேத்து பா பாக்கறதுக்கு முன்னடி பொருத்தல் பாக்குறக்கு முன்னடி ஒங்குள்ளது தனியா பாக்கணு ஏன்னா அவே சொன்னாக உனக்குள்ள எல்லா கருமமு முடிஞ்சிட்டு நா இத எங்கனாலு அடிச்சு சொல்லுவவேன்னு என்ட சொன்னாங்க
சீரியஸ்ஸ நா அத ஃபீல் பண்ணே அததா இங்க ஒரு நா அண்ணா கிட்ட சொல்லிட்டு இருந்தே அந்த கேப்ல நா சண்ட போட்டு சொல்லி முடிச்சு கொஞ்ச நேர கழிச்சு வந்து நா உன் கிட்ட கால் வந்து
அது அவசியமே இல்லாத சண்ட எதுக்கு சண்ட போடிங்க
அது சண்ட வந்துடுச்சு ஒண்ணு இல்ல ஒன்ன பத்தி சொன்னாங்க எனக்கு டக்குன்ன டென்ஷன் மண்டைக்கு ஏறிட்டு சண்ட போட்டே ரெண்டாவது கால் பேசுறப்போ அவுங்க ஒண்ணுமே சொல்லல நா கோவப்ட்ருப்பாங்க நனைச்சே கோவப்படுல பத்து வாட்டி கால் பண்ணப்பிறவு எடுக்கல ஆ பத் ம்
ஆ நாளலெந்து இனி அவ்ங்க காசிக்கு போயிட்டுற வரைக்கு அளே புடிக்க முடியாது
சொல்ட்டாங்களா அப்டி
ஆமா என்னா நாளைக்கி சங்கடகர சதுர்த்தி வேலைக்கி ப்ரீ ப்ரிப்ரேஷனா அது போக ஏதோ சமையல் செ
ஓ இந்த ஃப்ரைடே தா சங்கட அத மறந் து அதுக்குதா வீடியோ கேட்டுக்கிட்டே இருக்காங்க நா வீடியோவு எடிட் பண்ணி குடுக்கல ஓகே அது மறந்துட்டே
ஃப்ரைடே வந்து சங்கடகர சதுர்த்தியா அப்றோ சாட்டர்டே அவுங் காசிக் போறாங்களா திருப்பியு மண்டே ஈவினிங் தா வருவாங்க அண்ட் தென் டியூஸ்டே கோவில்ருக்கு அதுக்கப்றோ வெனஸ்டே தேர்ஸ்டே டயர்ட்ல இருப்பாங்க இல்லா எந்திரச்சவாங்கலங்குறது தெர்ல சோ டோட்டலி ஃபை டேஸ் ஆள கண்டுபுடிக்கிறது
மேக்சிமம் நெக்ஸ்ட் வீக் வரைக்கி
ஆ ஜஸ்ட சும்மா கால் பண்ணி அ எங்க இருக்கீங்க ஃபிளைட் ஏறிட்டிங்களா சாப் டிங்ளா அப்டிங்கிற மாரியே போலா இப்ப ஒரு நால் நாளா ஒரு கூத்துடிச்சுமே வீடியோ ல்லா பண்ணி அப்டில்ல அடிக்க முடியாது
தென் அதுக்கப்றோ இது சென்னைக்கு போறத பத்தி டிசைட் பண்ணு என்னைக்கி போலா
அதேவி காசி போய்ட்டுவந்து சொன்னாதா தெரியு ஆமா நான் ரெண்டு நாள் லீவ் போட்றதுக்கு பர்மிஷன் கேட்டே வியாழன் வெள்ளி எனக்கு போ ரெண்டு நாள் தான் நான் லீவ் போட்டே நான் சண்டே போகிறேன் சொல்லி கேட்டே அது நா வந்து சொல்றே அது வரைக்கு வாய முடிட்டு இறு சொல்டாங்க
அ பாத்து உனக் காலேஜ் என்னைக்கு ஓப்பன் ஆகுது
வியாழக்கெழம
வியாழக்கெழம ஒப்பன் ஆகுது
ஆமா ஆனா ய ரெண்டு நாளுமே எப்டியுமே கிளாஸ் இருக்காது அது அட்மிஷன் போட்றதுக்கு ஆ அப்ளிகேஷன் ப்ராசஸ் தான் நடக்கு அதுலயிருந்து செவன்டீன் வரைக்கு டைம் இருக்கு
ம்
அதனால ரெண்டு நாளு சேரி போ வேண்டாமேனு முகிலு ஒன்பதாந்தேதி வரல நான் போவு ஒன்பது ஒன்பதாந்தேதி வரலனா அவே கண்டிப்பா பத்தாந்தேதி வரமாட்டா ஏனா அதுக்கப்பறோ ஒரு நாளைக்காண்டி வரமாட்டா லீவு ரெண்டு நாள் இருக்கும்போது
ஆ செரி
அதனால சேரி திங்க கெழம போலான்னு நான் நெனைச்சே கேட்டிருக்கே பெமிஷன் உண்டாவோ கெடையாதோங்கறது அவுங்க வந்துதா சொல்லுவாங்களா
அப்டின்னா நானு பேக் பண்ணனுலா
ஆமா ஆனா இவே முகில் வீட்ல ஏதோ அம்மே கண்டுன்னு சொல்லிட்டு ஏதோ எடுத்துட்டு வர மாட் டேனு சொல்லி எல்லா நா என்னேயே எல்லாமே வாங்கிட்டு வர சொல்ட்டா அத உன்ட்ட சொன்னனான் எனக் ஞாபகோ இல்ல
அஹா இத சொல்லல்ல
ஆ வ ராகி பொடி அந்த உளுந்து பொடி எல்லாமே என்னையே திரிச்சு என்னென்ன வேணுமோ எல்லாமே நீ நீயே கொண்டு வா இங்க இருந்து எதையுமே கொன்டற முடியாது தம்பிக்கு அம்மா போட்டிருக்கு அப்டி சொல்லிட்டா
ம்
அதனால நீ லாக்கு லக்கேஜ் உன்னக் கூடயே
அப்போ அதுக்கு வந்து நம்ம அமௌன்ட்டு ஸ்பான்ஸ்சு
அது சேரி வழக்கமா அவ போட்டு கொண்டுவருவா அவளுக்கு பே பண்ணுவே இந்த வாட்டி நா பண்ணி கொண்டு போவே அவ வந்து எனக்கு பே பண்ணுவா ஏன்னா இந்த
இது எல்லாமே நம்மளுக்கு வந்து இது ஸ்பா எப்புடி அவுங்களுக் அஃப் ஆ அதா
ஏன்னா இந்த கஞ்சி நீ குடிக்கவே மாட்டனு அவனுக்கு அந்த கஞ்சி குடுக் கவே மாட்டே ஏனா நீ குடிக்க மாட்டாய்
ஓகே நம்ம அப்பௌ காஃபி பொடி வாங்கிட்டு போய்க்கலா சுகரு காஃபி பொடியு நா அதுவுமே ரொம்ப குடிக்க மாட்டே படிக்கும் பொழுது நைட்ல ஒக்காந்து படிச்சாதா எப்டி இருக்கு அதுக்காக பிளாக் காஃபி போட்ணு
வந்து அவா அவ அந்த கஞ்சி நீ கண்டிப்பா குடிக்க மாட்ட நா குடிச்சி பாத்திருக்கேல்ல நீ சத்தியமா குடிக்கமாட்ட
ம் நம்ம வந்து லிமிட்டடா அந்த அளந்து அளந்து சாப்புட்ற ஃபுட்டு தா அது அவில் கூட நல்லா தெரியு அதனாலதா இன்னைக்கு மத்தியானமு என்ன கலாய்ச்சாங்க
ஆமா ஏன்னா நா அப்புடி உன் அளவுக்கு உன்னளவுக்கு நா லஞ்ச் சாப்ட மாட்டேன்லா
ம் இந்த ஃபுட்டு்ன்னா இந்த புட்டு தா அந்த ஃபுட்டு சாப்ட மாட்டேனா சாப்ட மாட்டே தான் பட் கர்டு வெச்சி சமாளிச்சிக்கலா முடிவு பண்ணியாச்சி
இல்ல நீ பொரியல் நீ சாப்புடுவல்ல டி நீ காய் பொரியல் பீட்ரூட் சாப்புடுவே கேரட் பீன்ஸ் சாப்புடுவே காலிஃப்ளவர் சாப்புடுவே நா எப்படியு வாரத்துல ரெண்டு நாள் காலிஃப் ளவர் வாங்கிருவே ஒரு நாள் சிக்கன் வாங்கிருவே ஒரு நாள் மீன் வாங்கிருவே மிச்சோருக்கு ஒரு மூண் நாளைக்கு தா ஒரு நாள் பீட்
ஹாஸ்டல் புட்டே நம்ம சமாளிச்சுட்டோ இத சமாளிக்க மாட்டோமா
இந்த அதையு செவ்வா வெள்ளிய தாண்டி மத்த எல்லானாலு முட் ட இருக்கு செவ்வா வெள்ளியில அப்பளோ இருக்கு
ஆ
குழம்பு தா நம்மளுக்கு செட் ஆகாது ஏனா திருப்பி திருப்பி பருப்பு சாம்பார் ரச என்னிக்காது கத் திரிக்கா குழம்பு அந்த மாரி குழம்பு தா திருப்பி திருப்பி அந்த நம்மளுக்கு புடிக்காத மாரி மூஞ்சில அடிக்கிற மாரி இருக்கும் ஆனா பொறியல் இருக்குறனால எப்டியு மேனேஜ் பண்ணிருலா ஒண்ணு இல்லனா ஒன்னு வச்சு மேனேஜ் சாப்புனுல அந்த மாரி தா மேனேஜ் பண்ற மாரி இருக்கு ஏ எப்டியுமே வறால் கட எறால் கிடைச்சதுனா எறால் வாங்கிடுவ இல்லன்னா சிக்கன் வாங்கிருவ மீனு மேக்சிமம் வாங்கிருவ
அது எந்த மாதிரி வச்சாலு நம்ம சாப்புடலா அந்த ஃபிஷ் மட்டுந்தா கொஞ்ச கொஸ்டின் மார் மத்தபடி விராலு அதுக்கப்பற சிக்கன் அதுல வந்து எந்த மாதிரி
விராலு சிக்கனு சாப்புடுவ மீன் வந்து துண்டு மீன் இது வரைக்கு நா வாங்குனதில்ல நா ஒரே சங்கரா மீன் மட்டுந்தா இது வரைக்கு வாங்கிருக்க அது உனக்கு செட் ஆகுமான்னு தெர்ல அய்ல மீன் சாப்புடலா அப்டி தா இருக்கும்
மீன் செட் ஆகாது குழம்புல மட்டு வச்சு அஜஸ்ட் பண்ணிக்க வேண்டிதா
ஆ அய்ல மீன் தா கெடை அய்ல மீனு கிடைக்கும்
கொஞ்ச சாப்ட்டா முடிஞ்சிச்சு அது அவங்க குடுத்தனால சாப்புட்ட இல்லனா எங்க சாப்பட்றது
ஆனா இப்ப சாப்புட்டல்ல அதனால திருப்பி‌‌ இனி அயல மீன் வாங்கி பொறிச்சுக் ‌குடு அ அத சும்மா தொட்டுக்க‌ சாப்புடுவ எக்ஸ்ட்ரா முட்ட போட்டு வெச்சு சாப்புடு வேற என்ன பண்றது
ஆ ம் ரைஸ் சாப் அந்த குழம்புக்குள்ள போட்டது எனக்கே என்னன்னா எனக்கு வாமிட் இப்ப சாதா மீன் சாப்புட்டா முள்ளு குத்துமா அது வாமிட்டிங் சென்சேஷன ஆயிரு அதுக்கப்பற எனக்கு சாப்புடவே முடியாது அதுக்கப்பற வாமிட் பண்ணியே ஆகணு அந்த வாமிட் பண்ணிட்டோம்னா அடுத்தல நெக்ஸ்ட் டைம் அந்த ஃபுட்டு் நம்மளால தொடவே முடியாது அதுதா பிரச்சன அதா அதுல மட்டுந்தா இருக்கு இப்போதைக்கு சால மீன்ல வேற மத்த மீன்ல்லா சாப்புட்டு பழக்க இல்லங்க தால
அது பாப்போ அது எப்டின்னு தெரில அ ஆனா ஆ வெறால் வந்து ஆத்து வெரால் தா குட்டி குட்டியா இருந்தாலு இன்னிக் கு நா அது வீட் அந்த டேஸ்ட் இருக்காது
உனக்கு ஞாபக இருக்கானு தெர்ல ஒரு டைம் ‌றால் வாங்கிட்டு வந்து சமைச்சு நம்ம வீட்டுல வச்சாங்களா நம்ம வீட்டுல ஃபிஷ் சமைச்சா என்ன அது ஸ்மெல் வராது ஆனா அன்னிக்கு பயங்கர ஸ்மெல் அவங்க கூட உங்க வீட்டுல இறால் சமைச்சா ஸ்மெல்லே வராது மாமா சொன்னாங்கல்லா ஸ்மெல் வராது ஆனா இன்னிக்கு உங்க வீடுல்ல ஸ்மெல் அடிக்குது சொல்லி ஒரு தடவ மாமா சொல்லி இருப்பாங்க நம்ம தோட்டத்துக்கு வந்துட்டு போயிட்டு இருந்த டைம்ல சுத மாமா
ஓ சேர் சேரி
ஆ அந்த டைம்ல்லா ஃபுல்லா அம்மா அடிக்கடி இந்த மாறி ஆட்டுக்கால் தா வாங்கி செஞ்சிரு அதுனால விறால் ஃப்ரூட் டேஸ்ட் வந்து எனக்கு பிரச்சன இல்ல அது ஒரே மாதிரி தா இருக்கும்
பிடிக்காது ஆனா பிடிக்காதுல்ல எப்டி சொல்றது இந்த அளவுக்கு கடல் மீன்
இன்னிக்கு நம்ம சாப்புட்டது எவ்ளோ டேஸ்ட்டா இருந்துச்சு
ஆ அந்த டேஸ்ட் இருக்காது அதுல ஆக்சுலி ரொம்ப நாளக்கு அப்பற ஒரு சூப்பர் இறால்னா அது இன்னக்குதா சாப் புட்டு இருக்க அது ஸ்வீட்னஸ் ஜூஸி எல்லாமே இது அந்தளவுக்கு ஒருத்தா இருக்காது
எக்ஸாம் அப்ளிகேஷன் எப்போ ஓப்பன் ஆகுதுன்னு பாக்கலா மேக்சிம் எக்ஸாம் அங்க வச்சு எழுதுனா இந்த பிளான் கண்டிப்பா ஐ கூட கொஞ்ச நாள் இருந்து ஸ்டே பண்ணிட்டு அவுங்க கூட வரமார் தா பிளானு இல்ல எக்ஸாம் வந்து
ம் சேரி
அ எக்ஸாமே ஆனா எனக்கு சென்டர் இப்போதைக்கு இங்கதா ஆப்பரு எனக்கு ஈஸியா போயிட்டு நா வந்து என்னால வர முடியு கன்வீனியன்ட்டா ரொம்ப நல்லா இருக்குனா அது இங்கதா அங்க போய் எனக்கு லொகேஷனு தெரியாது ஒண்ணு தெரியாது எப்டி போயிட்டு எப்டி வர்றது அலச்சல் கரெக்டா இருக்குமா
எனக் தெரிஞ்சி நீ எக்ஸாம் அங்க எழுதுலனாலுமே அதுக்கு முன்னாடி கனெக்ட் பண்ணி வந்தாலு வருவாங்க
ஆ
கேக்ல
அது நம்ளுக்கு எத்தன வட்டி வந்தாலு பிரச்சன கெடையா அது எத்தன வாட்டி வந்தாலு நம்ளுக்கு பிரச்சன இல்லையே
எது எது டி
ஹலோ
ஆ சொல்லு சொல்லுடி சொல்லு எனக்கு கேக்குதுடி சொல்லுடி
உங்க வந்து எத்தன வாட்டி இருந்தாலு நம்ம
ஆ செரி செரி
ம் நீ பேஸ்றது விட்
ஆ அதுதா இடிஞ்சிருக்கா
ஆ கேக்குது சொல்லு
ஆ வெயிட் பண்ணி பாக்கலா
ஆ செரி செரி
ஹியோனா ஓரே ஆளுகையா
ஆமா கேள்விப் பட்டே
ம் முந்தி இப்ப நம்ம ஃபஸ்ட்டு ஃபோர் மந்த்ஸு நாங்க வ ஃபஸ் டு அந்த ஃபோர் வீக்ஸ் வந்தோல்லா அப்போ அப்டி இருக்க முடியுமா அப்டின் நம்ம நெனச்சோ
ஐ ஃபோர் எல் வி எல் இது தா
அங்க சுபி வீட்டுக்கு போயிருந்தோம்லா அப்போ கூட நம்ம சொல்லிட்டு வந்தோ
ஆமா
ஆ அதுதா